அ அ சும்மாதா இருக்கே தோழி நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்க நானு சும்மாதா இருக்க
ஓகே ஓகே எங்க வீட்லயும்தா நீங்க மேரிடா
அ எனக்கு மேரீடுங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க வீட்ல மாமியார் இருக்காங்க
ஓகே ஓகே நானு மேரிடு தாங்க
எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க
எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க
ம் என்னோட பைய வந்துட்டு எல் கே ஜி படிக்கிறா
எல் கே ஜி படிக்கிறா
உன்னொரு பொண்ணுக்கு ஒன்றவைஸ் ஆகுது
ஓகே ஓகே எ என்னோட பொண்ணுக்கும் ஒன்றர வயசுன அய்யயோ
அப்ப சேம் சோம் பின்ச் பின்ச்ங்க ஆமாங்க எனக்கு மேரேஜ் ஆகி பைவ் இயர்ஸ் முடிஞ்சு சிக்ஸ் இயர்ஸ் நடந்துட்
எனக்கும் தாங்க அய்யோ ரெண்டு பேருக்கு ஒன்னா இருக்கேங்க
உம் அப்ப விடுங்க நம்ம ரெண்டு பேரும் பிரண்டாய்
ஆமாங்க உங்களோட ஹஸ்பண்ட்
என்னோட ஹஸ்பண்ட் இங்க தாங்க இருக்காங்க அ மேரேஜ்க்கு முன்னாடி வந்துட்டு அதுத மேரேஜ்க்கு முன்னாடி வந்துட்டு துபாயில இருந்தாங்க மேரேஜ் ஆயிட்டு ஒரு ஒன் இயர் இங்கதா இருந்தாங்க அப்புறமேட்டா வந்துட்டு என்னுடைய பையன் பொறந்து நாலாவது நாள் அவர் வந்துட்டு சவுதி கிளம்புனாரு அ அங்க ஒரு ரெண்டர வருஷம் இருந்தாரு
ஓகே ஓகே
அப்புறம் திரும்பி வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு அப்புறம் பொண்ணு பொறந்ததுக்கு அப் புறம் ஒரு நடுவிலல ட்ரை பண்ணாரு போயி்டட்டு ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் இருந்தாரு திரும்பிய அங்க செட் ஆகலன்னு திரும்பிய வந்துட்டாரூ இங்கதான் பாப்ரிக்கேட்டர் இருக்காரு
ஓகே ஓகே ஓகே
அவரோட ஒர்க் போயட்டுருக்கு அவர் ஒரு சோம்பேறி அவர் வேலைக்கு போவணுன்னாலே மூக்கால்ல அழுவார் அவர வச்சுட்டு காலத்த தேடு தள்ளிட்டு போயிட்டு இருக்கே
ஓகே ஓகே தோழி
இ்கம் பண்ணறது அவர் முழியுமா தா இங்க வந்துட்டு இன்கம் சோர்ஸ வேற யாருமே இல்ல ஆமா மாமனாரு அந்த மாதிரி இல்ல அப்படி இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணலா ஸோ நமக்கு ரெண்ட் ஃபேமிலி ரன் பண்ணனும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு கடன்லா இருக்கு அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு கொஞ்ச வேலைக்கு போயிட்டு இது பண்ணாதானே நம்மளால வந்துட்டு காலம் தள்ள முடியும் உம் அதனால வீட்டு கொஞ்சம் சண்டல்லா வரும்
சேரி சேரி சேரி மாமியார் கூடனா சண்ட வருமா
அததுல்லா டடைரக்ட்டா வந்துட்டு கேட்டுடுவங்க எப்படி அப்பிடனும் போது பேஃஸ் டு பேஸ்
உம் நானும் டேரக்டா கேட்டுருவே
உம் ஆனா கொஞ்ச நேரத்துல நா பேசிருவ அது மனசுல வச்சிட்டு இது பண்ணிட்டெல்லா இருக்க மாட்டே
நீங்க என்ன ராசி ஸ்டாரு
அ புரியல
நீங்க என்ன ஸ்டார்மா ராசி ராசி
இது நாங்க அதெல்லா அவ்வளவா பாக்க
அப்படியா ஓகே ஓகே நா வந்து மா மியார்ட உடனே பேசிருவே தா பட் நா எல்லாம் பேசிட்டு சாரின்னு கேட்பே என்ன மன்னச்சிடுங்க அப்படி சொல்லுவே அவங்க சொல்ல எல்லாம் பேசிட்டு மன்னச்ச ங்க சொல்லிற அப்டிமாங்க
ஆ நா பேசுவ ஒரு சிலது நா கரெக்டா பேசும் போது நா பேசுறது கரெக்டு தான நா ஏதாவது தப்பா பேசுறேனானு கேட்பே ஆ அந்த பழக்கொ அந்த நல்ல பழக்கொல்லா எங்கிட்ட
சேரி சேரி சேரி
ஏனா அந்த எடத்துல நம்ம கொஞ்சொ எறங்குன மாதிரி ஆயிடு நம்ம எதுவுமே பண்ணாம
ம் ம் நா வந்து அவங்க பெரியவங்க தான இல்ல தோழி நா என்ன நெனப் ப்பனா நம்ம ஹஸ்பண்ட்க்காண்டி அவங்க பெரியவங்கதா ன நம்ம அதுல வந்து பணி்ஞ்சு போறதுனால ஒன்னு இல்ல அப்டி சொல்லிட்டு நா அப்டி கேட்டு கேட்டு ஆனா இப்ப எனக்கு வந்து ரீச ரீசன்ட்டா வந்து எனக்கு வந்து வெறுத்திருச்சி தோழி. அதாவது நானு எது கேட் டுக்க மாட்டே அவங்களா பண்றத இது பண்ணிப்பே நா நா வாட்டுக்கு இருப்பே ஏன்னா எனக்கு என் ஹஸ் பெண்ட்க்கு ரொம்ப என் கணவருக்கும் ரொம்ப சண்ட வருது என்னன்னா அ அது அவங்க அம் ஆ அவங்களாலதா வருது.
ஆனா அவங்க எதுவுமே அவங்க எதுவுமே ஆ அவங்க எதுவுமே அந்த எடத்துக்கு அவ்ளவா பண்ணலனாலு ஆனா ரீசன் அவங்கள வச்சுதா வரு
ஆமா ஆம்
அதேதா இங்கெ நடக்குது.
ஒன்னு இல்ல தோழி நாத்தனார் இருக்காங்கல்ல உங்களுக்கு இருக்காங்களா நா த்தனார் சேரி சேரி எனக்கும் ஒன்னே ஒன்னு பாடா படுத்துவாங்க
பெரியவங்க அவங்க சின்னவங்க
உங்களுக்கு அக்கா ஒன்னில்ல தோழி சாப்பாடு வாங்கிட் டு வந்து என் ஹஸ்பண்ட் பாரின்ல இருக்காங்க என்னைக்காச்சுதா வருவாங்க அப்ப சாப்பாடு வாங்கிட்டு வந்து எ ஒய்ஃபுக்கு சிக்கன் புடிக்குனு ஒரு நாள் சொல்லிட்டாங்க அவங்களு உக்கார்ந்து இருந்தாங்க ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு வேற டிஷ் வாங்கிட்டு வந்தாங் எனக்கு வேற சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்
செரி ஓகே உங்களுக்கு படச்சதும் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாரா அ அவங்களுக்கு என்ன புடிக்குன்னு அவரு சின்ன வயசுல இருந்தே தெரியு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க.
சிக்கன் புடிக்குன்னாலே சிக்கன் வாங்கி றுந்துந்தாங்க சோ அத வந்து எ எ அண்ணி வந்து அ சிக்கன எடுத்து சாப்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு எ ஹஸ்பண்ட் சொன்னாங்க சிக்கன் அ அவளுக்கு வாங்கிட் டு வந்தே நானு அ நீ எடுத்து சாப்டுட்டுருக்க புள்ள அப்டின் சொல்லி சொன்னாங்க
செரி ஓகே வாங்கிட்டு வந்தானா டேஸ்ட் பண்றாங்கன்னு விட்டுட வேண்டியதுதான அந்த எடத்
அது என்னன்னா ஒன்னு எடுத்தா பரவால்ல ஒரு ரெண்டு மூணு நா அத ஒன்னுமே நெனைக்கல தோழி நா வந்து அத நெனைக்கவே இல்ல. இது எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க அப்டி எடுத்தோனே இவங்க வந்து சும்மா விளையாட்டுக்குதா சொன்னாங்க அ ஒரே அ ஒரே சாப்ட்டுட்தா அது இந்த கிண்டல் பண்ணுவாங்கள இப்ப எங்க அண்ணனு என்னய கிண்டல் பண்ணுவா அது மாரிதா சொன்னாங்க அவங்க கோவப்பட்டு அ ஒ பொண்டாட்டிக்குதா இது பண்ணுவ எ முன்னாடியே இது பண்ணுவா அப்டி பண்ணுவா அப்டின்னு சொல்ட் டு எந்திச்சு போனாங்க எ ஹஸ்பண்ட் ஃபோன் எடுத்து ஒரு ஒட அவங்க ஃபோ ஃபோன அ எ ஹஸ்பண்ட் ஃபோன எ ஹஸ்பண்ட் ஃபோனையே அவங்க எடுத்து ஒரு ஒட ஒடச்சுட்டாங்க. வட போனது எங்களுக்குத்தா அந்த ஃபோனு முப்பத்தஞ்சாயிரம் போச்சு ஒடச்சாங்க ஒடச்சோன வந்து
எவ்ருக்குமே வந்துட்டு இங்கே இவருக்கு எதாவது ஒன்னுன்னா இப்போ வந்துட்டு அவரோட ஃபோன் அவரவே ஒடச்சாரு நா எதோ சொல்லிட்டே அப்டின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அது அப்பதா ரிப் பேர் ஆயிருந்தது சார்ஜர் வே சரியா ஏற மாட்டேங்குதுன்னு போயிட்டு ஃபைவ் ஹண்ட்ராட் சிக்ச் ஹண்டரட் செலவு பண்ணி வீட்டுக்கு எடுத்தூட்டு வந்தாறு நா நைட் ஏதோ வந்துட்டு சொல்லும் போது அப்படிதா பண்ணுவ நா சொல்லிட்ட அதுக்கு நீ என்னையே எகுது பேசுரியனு போன் தூக்கி போட்டு உடச்சாரு
அச்சச்சோ
என்னோடைய சிம் டிரைவ் வந்துட்டு இதுவாகிடுச்சு சிம்மே காமிக்கல
ஆ எங்கதா அப்படியே வந்து அ அந்த முன்னாடி உள்ள டிஸ்
ஆ பைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வந்துட்டு செலவு பண்ணியிருந்தோ இப்போ வந்துட்டு என்னாச்சு நா இப்போ ரீசண்டா ஒரு என்னோட உ சித்தப்பா பையன் கல்யாணத்துக்காக வந்துட்டு கேரளா போயிட்டு வந்தோ
ம்
போயிட்டு வரும்போது என்னோட பொண்ணு வந்து ஃபோன் வந்துதூ கையில வாங்கி வச்சுருந்தனா அங்க சின்ன குழந்தைங்கலா எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பஸ் வச்சு கூப்பிட்டுட்டு போனாங்க அப்ப சின்ன குழந்த எல்லாம் என் பொண்ணு சின்ன குழந்த தானே எல்லாரோட அது நல்லா அவள தூக்குற விளையாட்டு காமிக்ரன்ட்டு பண்ணதுனால இவ கொஞ்சம் கை இப்படி பேலன்ஸ் ஆகிட்டு பின்னாடி போக கீழ விழுந்துருச்சு கீழனா ரோட்ல விழுந்துருச்சு இப்படியும் பஸ் வந்துட்டு ஒரு ஹண்டரட் டூ ஹண்ட்ராட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போது ஏத்துல ஆனா ஃபுல்லா நொறுங்கிடுச்சு பஸ் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு டூ மினிட்ஸ் ல நிறுத்திட்டாங்க ஆனா அந்த டூ மினிட்ஸ்கே கிட்டத்தட்ட ஹாஃப் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது
அய்யயோ
ஆம் எல்லாருமே பஸ்லருந்து இறங்கி ஒரு நாலஞ்சு பேர் ஓடி போயி்ட்டு நல்ல வேல எந்த ஒரு பஸ்ஸு காருமே அது வந்து ஹைவே எதுவுமே அதுல ஏத்தல ஆனா ஏத்தாமலயே டோட்டலா போயிடுச்சு
அச்சசோ
ல போனு அதுக்கப்புறம் எங்க வருவாங்க நம்ம கிட்ட தான வருவாங்க
ஆமா
ஆ அவரோட என்னோட சிம்ம கலடிட்டு அவரோட சிம்ம போட்டு அவர் வச்சுக்கிட்டாரு
அச்சச்சோ நா அடுத்து உம்
பண்ணல ஊர்ல இருக்கு போது மாமியாருக்குமே பண் ல ஏன்னா என் கையில போன் இல்லன் போன் பண்ணல
ஆ நீங்க வேணா பாக்க வாங்க
அவ்ளோதா நீங்களா கால் பண்ணீங்கன்னா எங்க வீட்ல கொடுத்தாங்கன்னா
அதாங்க மரியாதையே உ நம்மளே போய் விழுந்தோ நினைச்சுக் கோ அது எனக்கு இப்பதா தெரிஞ்சிச்சு இப்ப ரீசன்ட்டாதா எனக்கு வந்து உம்
இவர்ரு வந்து எப்படின்னா நா பெரியவன் நா ஆம்பல நா பெரியவ
ஆ
நீங்கல்லா எங்களுக்கு கொஞ்சோ கீழ தா நீயு நானு ஒண்ணு கிடையாது நீயோ நானோ ஒண்ணு கிடையாது ஆனா பாருங்களே நாரம்பழ நார்மலா பாத்தாக்கா அவங்களோட நமக்கு நாலேஜ் அதிகோங்க
ஆமா நாலேஜ் அப்றோ இன்னொன்னு என்னன்னா ஆ குழந்த பெக்கிறத அவங்க ஈஸியா சொல்ட் டு போயிருவாங்க ஆனா அது எவ்ளோ பெரிய வழி தெரியுமாங்க கஷ்டப்பட்டு அத பெத்து வளர்த்து இந்த இப்பமும் தூங்க வச்சுட்டு உங்களுக்கும எல் கே ஜி
அ அது அதெல்லா அவங்களுக்கு என்னங்க தெரியு
ஆமா புரியாது இந்த டைம்ல ஒக்காந்து பேசுறோ அதெல்லா தெரியாதுங்க
அ பேசும்போது பேச விட மாட்டாருங்க நேத்துலா வந்துட்டு இந்த நேரத்துக்கு செரிப்பா பேசலான் ட்டு வந்தே கொஞ்ச நேரந்தா ஒரு ஒரு கால் மண் நேர இருவது நிம்ஷந்தா ஒக்காந்துருப்பே என்ன பண்ற வந்து தூங்கு கொரல் குடுத்துட்டே இருந்தாரு
ஆ
அப்பறமேட்டாவு நா முக்கால் மணி நேர ஒன் அவர் கிட்ட முடிச்சுட்டு தா இருந்தே அது வந்து நம்ம கொஞ்சோ பேசுனாலாவ்து நமக்கு யூஸ் ஃபுல்லா இருந்துருக் குமா ஆனா போய் பேசக் கூடாது அவரு கொரல் குடுத்ததுக்கப்றோ நம்ம எந்த வேலையு செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு
எ ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கனால ம் ம்
ஆனா அத எப்டி சொல்றது ஒரு சைல்டிஷா ம் அது கொஞ்சோ இதுவா ஃப்ரீயா பேசுவோ நம்ப விளையாடுவோ வைப் தான அந்தம் அந்த மாதிரிலா இவரு கெடையாது
ஆ
நம்ப வீட்ல இருக்குறோ வீட்ல இருக்குறோ பசங்கள பாத்துக்குறோ அவுங்க அம்மாவ பாத்துக்குறோ அவருக்கு ஏங்கிட்ட பெரிய கொற என்னன்னாக்கா அவரு சொல்றத நா கேக்க மாட்றே சமைக்க மாட்றே
இதே தாங்க எல்லாரு வீட்லயு
நா சமையல் பண்ண மாட்டங்க எங்க மாமியார் தா பண்ணுவாங்க
சேரி சேரி சேரி தோழி நம் ம்ம இன்னொரு நாள் பேசலா தோழி
ம் பரவால்ல பேசுங்க அதுவே ஆட்டோ கட் டாய்டு ஏ அதுனால ஒன்னு பிரச்சன இல்ல ஆமா நமக்கு சகெண்ட்ஸ் அதிகமாகு இல்லையா
ஓ ஆ ஓகே ஓகே ஓகே
அது ஒன்னு பிரச்சனை கெடையாது
சேரி சேரி சேரி அதா தோழி இது எனக்குனா நெறைய பிரச் ச்சனலா இருக்கு அ அடுத்து டிஸ்ப்ளேனா போயிடுச்சு வீட்டுக்கு வந்து பாக்குறோ எ மாமி ஏ அது என்னைய சொல்றாங்க என்னன்னா ஓன்னையாலதா வந்து எனக்கு எ பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்கு சண்ட வந்துருச்சுன்ட்டு
நானு அந்த எடத்துல சிக்கன் வாங்கிட்டு வந்தே நா
அத தா சொல்றே ஃபோன ஒடச்சது நீங்க ரெண்டு பேருசன அது எ ஹஸ்பண்ட் ரொம்ப பேசிட்டாங்க என்னன்னா அ இந்த மாரி எ ஒய்ஃப் அளவுக்கு நீ வந்துருவியா அப்டிப்டின் ட்ரு நா என்னடா பண்ணே என்னைய வச்சு கைது பண்ணி விட்டீங்களே
ஆனா அந்த எடத்துல உங்ள பெருமைய தானே பேசிருக்
பெருமையா பேசுனாங்க நீ பெருமையா பேசுன அந்த எடத் ல நா எ ஹஸ்பண்ட்க்கு தா வீட்டுக்கு வந்து நா சப்போர்ட் பண்ணே ஐயோ நம்மள பத்தி இப்டி பேசிட்டாங்களே அப்டின்ட்டு இருந்தே ஆனா இது லாஸ்ட்டா எப்டி தெரியுமா வரு நம்ம ஹஸ் பண்டோட புத்தி என்னன்னா இப்ப நல்லா பேசுவாங்க அடுத்து வந்து அவ்ங்க கூடதா அதெல்லா சும்மா அது எனக்கு தெரியு நம்ம என்ன பண்றோ இவ ஏத் திவுட்றாளா என்ன பண்றா அப்டிங்கிறத பாக்குறாங்க அவுங்க பிரிச்சு கூட்டு போய்ருவாளா என் ன்னா பண்றா அப்டிங்கிறத பாப்பாங்க அவ்னே நா வந்து ரொம்